ஹலோ என்னம்மா எப்டி இருக்கீங்க
இருக்கேன்மா ஏன் ஆ இருக்கேன் இருக் இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க ஏமா டயடா பேசுறே என்ன ஆச்சு
ஒன்னுயில்லை லைட்டா கோல்டு மாரி இருக் இல்ல இல்ல நல்லாதா இருக்கேன் ம்
ம் ம் ஏன் கோல்டு ஜூஸ் ஏதாவது குடிச்சியா வெயிலேருந்து வந்து
அது என்னமோ வெயிலுக்கு தண்ணி ஐஸ் வாட்டரு தானமா குடிக்கணும்னு தோணுது
ம் ம்
குடிச்சா செட்டாகும் குடிச்சா செட் ஆக மாட்டுங்குது
ம் ம்
என்ன பண்றது அப்புரோ நீ எப்டி இருக்க நல்லா இருக்கியா
ஆ நல்லா இருக்கோ நல்லா இருக்கோ எல்லாருமே நல்லா இருக்காங்க
ன்னா பண்டிகைலா வருது என்ன ஸ்பெஷல் என்ன பண்ணியிருக்க என்னா ட்ரெஸ் எல்லா எடுத்துட்டியா
எல்லா எடுத்தாச்சு எல்லா எடுத்தாச்சு ஒன்னு ப்ராப்ளம் இல்ல இவரு தா நேத்து இவரு இவரு தா வந்து நேத்துதா வந்தாரு ஊர்ல இருந்து செரி ஒடனே வந்ததுக்கு ஆமா ஒடனே வந்ததுக்கு நேத்தே போயிட்டு எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு எல்லா ஜாமான்லா வாய்ன்ட்டு வந்துட்டேன்
ஓ செரி செரி செரி
கையோட வாங்கிட்டு வந்தா நல்லது மா நம்ம நாளைக்கு பண்டிகை வச்சுக்கிட்டு இன்னைக்கு வாங்கறது ரொம்ப கஷ்டமாயிடுது இல்லையா ச்சு அதனால அவர் வந்த கையோடயே போய் கூட்டிட்டு வந்து எல்லாத்தையு வாங்கிட்டு வந்துட்டேன்
செரி செரி செரி அப்ப நாளைக்கு அப்ப விருந்துக்கு வந்துரலா போலேயே உங்க வீட்டுக்கு
ஆ ஆ அம்மா வர வேண்டியதானே என்ன இருக்குது இதுல என்ன இருக்குது ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஒரு ஃப்ரெண்டு கேட்டுட்டா வரணு எப்ப வேணாலு வரலா
வரலா வரலா தனியா வரதுக்கு தானே கஷ்டமா இருக்கு
ம்
அப்றோ
எ என்ன சமையலு இன்னைக்கி
இன்னைக்கி வந்து வெஜிடபிள் ரைஸ் மாரி செஞ்சே
ஆ
அதோட சாப்டுட்டு வாக்ல்லா முடிச்சுட்டு அது கொஞ்சோ ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்க்கு பண்ணிட்டு இருக்கனா அதெல்லா முடிச்சுட்டு சரி இப்பதா எடுத்து வச்சே கரெக்டா நீ ஃபோன் பன்ற ம்
ஆனா இப்பெல்லா வந்து நெறைய நெறைய கம்பெனிஸ்லா ஒர்க் ஃப்ரம் ஹோம் தா குடுத்துட்ருக்காங்கல்ல யாருமே வந்து இதுதா நேர்ல போயி கம்பெனில ஒர்க் பண்ற மாரி தெரில நெறைய பேர் கிட்ட போன் பேசுன எ ஃப்ரெண்ட் சர்க்லா இருந்தாலு சரி அ பாய் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாரி இருக் றவ்ங்ளும் சரி எல்லா ஒர்க் ஃபிரம் ஹோம் தா பண்ணிட்டு இருக்றே அப்டின் சொல்றாங்க
ஆமா இப் அ எப்ப இந்த கொ கொரோனா அது இதுனு வந்துச்சோ அப் அப்பத்துல இருந்து அப்டித்தானே போயிட்ருக்கு லைஃப் அப்போலருந் ந்தே படிப்பு, வேல எல்லாமே அப்டி தலகிழா போயிட்டு தான இருக்கு
ம் உண்மதா ஒன்னு ஆஃபிஸ் கோயர்ஸ்க் அது ஒரு பிரச்சன ஸ்கூல் கோயர்ஸ்க்கு மொபைல் அடிக்ஷனு இது ஒரு பிரச்சன
ஆமா இப்ப ஹவுஸ் ஒய்ஃப்ங்களுக்கு இப்ப இது கொஞ்சோ ஈஸியா இருக்குல்ல வீட்லேயே உட்காந்து இப்ப அவுங்களால வெளிய போயிட்டு வீட்லயும் பாத் துக்கிட்டு வெளியும் போயிட்டு வேல பாக்கறத்துக்கு
அதாவ்து ஜாப் சீக்கர்ஸ்சு ஜாப்பு வேணு சம்பாதிக்கணூன்றவ்ங்களுக்கு இது ஒரு பிளஸ்சு இருக்கு வெளில போயி அலைஞ்சு திரிஞ்சு இது பண்றதுக்கு வீட்ல ஒட்காந்து ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்ளால சம்பாதிக் க முடியுன்றத அவங்ளு ப்ரூ பண்ணலா
அப்டின்னு இல்ல இப்ப பணத் தேவைகள் வந்து அதிகமாயிடுச்சுல இப்ப பாட பசங்கள படிக்க வைக்கிறதுக்கு காசு வேணு வீட்டு செலவுக்கு காசு வேணு எல்லாத்துக்குமே கா பணொ பணொ தானே பணொ இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண மு டியாது
ம் ஆம்மா ஆமாம்மா
அ பணோ வச்சிர் பணத்த வச்சு ஒன்னு பண்ண முடியாதுன்றான்ங்க அவ எல்லா பணோ சேத்து வச்சுட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான்ங்க பணம் வ ச்சிட்டு ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு ஆனா பணோ இல்லாதவங்களுக்கு பணந் தான முக்கியமா இருக்கு
ஆம்மா உண்மதாமா உண்மதா ம் அதாயம் எம் பையன்ட்ட சொல்லிருக்கே அப்பா நல்லா படுச்சுகொப்பா இன்டர்ன்ஷிப்லா அட்டன் பண்ணு கொஞ்சோ நல்லா சர்டிஃபிகேட்லா நல்ல அடன் பண்ணாதா உனக்கு வந்து ஃபியூச்சர் இருக்கு இல்லன்னா வந்து நம்ம படிச்சாலு எதுமே யூஸ் இல்லாம போயிடுது ஒரு வருஷோ நீ சும்மாவே உக்காந்தின்னா அந்த டிகிரி வேஸ்ட் ஆயிடு அந்த மாரிலா சொல்லிதா வெச்சிருக்குற
அ இப்ப உள்ள பசங்க
ம்
அதா இப்ப உள்ள பசங்க தா நம்ம சொல்றத அப்டியே கேட்டுதானே நடக்குறாங்க
ஹு ம்
இப் ப்ப உள்ள பசங்களுக்கு காசோட அருமையு தெரியில சம்பாரிக் எப்பிடி சம்பாரிக்கிறதுன்னு தெரியல என்ன பண்றது
அதென்னமோ உண்மதா நம்ம வெளில பசங்க பண்றத பாத்தா என் ஃப்ரெண்டு பசங்ளே வந்து ஃப்ரெண்டு பையனே அ ரொம்ப ஆச்சிரியப்பட்ற அளவுக்கு பண்றாங்கமா அவனு காலேஜ்தா படிக்கிறா அது ஃப்ரெண்ஸோட சேந்து து இன்டர்ன்ஷிப் பண்றானுங்க எதோ வந்து இந்த மெக்கானிக்கு அந்த இதெல்லா பண்ணி எதோ காட் மாரி செய்றாங்க அதவே நிண்டு ப்ராஜெக்ட்லா செஞ்சு காட்றாங்க அதனாலே நம்முள்க்கு வந்து செரி ஏதோ நம்ளு சேத்துருக்கோ நம்ம புள்ளயு நல்லா வரு வான்ற ஒரு ஏக்கம் இருக்கதா செய்து நம்ம பிள்ளைங்க வரணுமே அதா எனக்கு ஒரு பயோ
சேரி உடு உடு கவலப் படாத அவ்ங்கவுங்க லைஃபு இதுன்னு யோசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்க கவலப்படாத
மா யோ ஒரே கால் வலிமா என்னாச்சுனா போன வாரோ இந்த பசங்கெல்லா சொல்லீட்டு இதுக்கு போலம் அம்யூஸ்மெண்ட் பார்க் கூட்டிட்டு போய்ட்டானுங்க ஹங்கன் ஆமா லீவ் இருக்குல்ல வாமா போலா அப்டின்னு சொல்லிட்டு இது இப்ப வருஷத்துல ஒரு வாட்டி போறதுதா ன்னு கூட்டிட்டு போனானுங்க ஆ நல்ல ரைடுலா போனு நல்லா என்ஜாய் பண்ணு அங்கே சாப்டுட்டோ இங்கிருந்து யாரு சாப்பாடுலா கட்டிட்டு போவா அங்கே போய்ட்டு அங்கே போய்ட்டு சாப்டுட்டு அங்கே எல்லா ரைட்ஸு போய்ட்டு வந்துட்டுருந்தமா அது ஒரு ரைட்ல இருந்து எறங்கும் போது என்னாச்சுன்னா கீழ ஒரு ஸ்டெப் இருக்றத பாக்ல நானு து அப்டி இந்த கீழ வெச்சுட்டனா அது கொஞ்சோ தடுமாறி விழுந்துட் டு ஆ அதா அது வீட்ல கு இந்த மூட்டு கிட்ட அடிபட்டு கொஞ்ச கிரீனிஷ் ஆயிடுச்சு அது கொஞ்சோ வலிக்குது ஆமா ரொம்ப இல் அதாவது ஸ்லிப் ஆயிட்டு அப்டி உக்காந்துட்டே சோ இந்த வெயிட் எல்லா வந்து இந்த முட்டி மேல பட்டுச்சு இல்லயா சோ அங்க ரத்தங் கட்டிருச்சு
நம்மதா ஆல்ரெடி முட்டி செத்து போய் தானே இருக்கோ
அப்ப தெரியல எனக்கு அப்ப கொஞ்சோ தேய்ச்சு விட்டு மத்த ரைட்ஸ் எல்லா அட்டென் பண்ணியாச்சு வீட்டுக்கு வந்து மறுநாள் பாக்கம்போது கொஞ்ச வீங்கி கொஞ்ச இந்த ரத்த கட்ன மாறி ஆயிடுச்சு
ஆமா அப்ப வீட்டுக்கு வந்தா ஐஸ் ஒத்தடோ அந்த மாரி குடுக்கலையா
இல்ல அப்ப எதுன் தெரில
அ ஹா
அப்ப எது தெரில மறுநாள் ரத்தோ கொஞ்சோ அந்த ரத்தோ கட்னது மத்த மறுநாள் தா கொஞ்ச கொஞ்சமா தெரிய வந்தது செரி போயிட்டு வந்து டாக்டர் கிட்ட போயிட்டு அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன போட்டு ஒரு ரெண்டு நாளுக் மருந்து குடுத்தாரு இந்த ஆயில் மென்ட்டு அதல்லா குடுத்தரு அத ஏங்கேக்ற ஒண்ணுக்கு போயிட்டு ஒண்ணு ஒண்ணு போயிட்டு ஒண்ணு வாங்கிட்டு வந்த
அதா நா ஒண்ணு போய்ட்டு ஒண்ணு வாயின்ட்டு வந்த டாக்
அதுதா ஒ என்ஜாய் என்ஜாய் பண்ண போனோ வலிய வாங்கிட்டு வந்த
அது நம்ம மிஸ்டேக்கு தானே
ஆமா எப்பமே ஆள் அது அந்த கயிறுல்லா அந்த நடுல ஒரு மாரியே கட்டி வச்சிருந்தாங்க சோ அது கவனி நிக்காம கொஞ்சோ இது பண்ணி ஸ்டெப்பு மேல எடுத்து வச்சன்னா அது தவறுதலா போயிடுச்சு கொஞ்சோ ஸ்லிப் ஆயிடுச்சு
அதா அதா நம்ம வயசு எல்லா மறந்து உம்
நல்ல வேல கார் போன ஒன்னே ஆயிருந்துச்சுன்னா சுத்தமா ஒண்ணுமே ரைடே அட்டன் பண்ணிருக்க முடியாது என்ஜாயு பண்ணிருக்க முடியாது நல்ல வேல ரொம்ப ஈவினிங் ஆயிடுச்சு அந்த ட கலை ப்புள்ளியே வந்து போறோம் போலாமா வேணாமான்ட்டு இவன் வேற சின்னவன் வேற என் பையன் அயிய என்ன இவ்ள செலவு பண்ணி வந்துட்டு இதுல போ மாட்டேங்கற அதுல போ மாட்டேங்கற வாம வாமான்னு சொல்டு நா ஒரு ரெண்டு மூணு ரைட்ல போலப்பா இந்த பசங்க சுத்துதுங்க செரி நீங்க பண்ணுங்கடா நா இங்க ஒக்காந்துற அப்டின்னு சொல்லிட்டு ஒக்காந்துட்ட அது ரொம்ப நேரோ நீங்க எது ஒரு ரெஸ்ட்லே தா இருக்கறா வா இதுல போலா அப்டின்னு சொல்லிட்டு கூடிட்டு போனா அவன் வந்த வலுக்கட்டாயமா கூடிட்டு போனா அது இறங்கு போது அப்டியே இந்துச்சு அ அ
இந்த அம்யூஸ்மெண்ட்டு பார்க்குனாலே எல்லாத்துக்கு காச வாங்கிடுவா நம்ம ஏர்னாலு செரி இறங்கனாலு செரி அவன் ஏறலனாலு காசுதா அது வேஸ்டு அதுக்கு பதில் நம்ம வேற எங்கேயாது போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி வரலா நல்லா சாப்டுட்டு
இல்ல எப் இல்ல அது வந்து எப்புமே போறது தா இல்லன்ட்டு இல்ல எப்புமே வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஒரு அம்யூஸ்மெண்டட் பார்க்காச்சு போகணு அப்பதா நம்மளுக்கு வந்து வந்து கொஞ்சோ நடப்போ அ நல்ல பிரிஸ்க்கா வாக் பண்ணுவோ அது அதா முக்கியமா இல்லையா என்ஜாய் பண்ணுவோ நம்ம வீட்டு கதைய மறந்து சுத்தமா அந்த சூலுக்கு ஏத்த மாறி நம்ம மாறிடுவோ இல்யா
அதெல்லா சரிதா ஆனா ஆனா அங்க இருக்கற இந்த ராட்டினோல்லா நம்ம ஏற மாதிரியே இருக்காதே எல்லாமே வந்து சின்ன பசங்க எர்ற மாதிரியேதா வச்சிருப்பா நம்மளுக்கு தா கொஞ்சோ இப்டின்னு சுத்துனாலே தல கிருகிருன்னு ஆயிருது
செரி செரி செரி
அ அப்ப அம்யூஸ்மெண்ட் பார்க் எல்லா போனா அதுவு பத்தாததுக்கு ராட்டனோ அருந்து விழுந்திருச்சுன்றாங்க அ ஒவ்வொரு எடத்துல அது ஆ
அதுவும் இருக்கதா செய்யுது அப்படி இருக்கிறத இருந்தா என்னன்னு சொல்ட்டு பப்ளிக் வராமலா இருக்கு பப்ளிக்
போகதா செய்யுறாங்க வேற என்னப் பண்றது அவுங்களுக்கும் பொழுதுபோக்கு வேணும்ல்ல வீட்லயே உக்காந்துட்டு இருக்கறதுக்கு உம்
சரிமா சரிமா நா மறுபடியும் கால் பண்றேன் யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க அ பாத்துட்டு மறுபடியும் நா கால் பண்றேன் ஓகேவா
ஆ சரி ஓகே ஓகேம்மா பாய் ஓகே பாய்